ம் அங்க க்ளைமேட் வந்து கொஞ்சோ இதா இருக்குமா சப்பாத்தி தா போடுவோ அடிக்கடி நைட்டு டெய்லியு
ஆமா ஆமா அந்த சைட்லா அப்டித்தானே சப்பாத்தி தான ஆமா நமக்கு இட்லி எப்டியோ அப்டி நீங்க சப் பாத்தி எங்க மாமா ஒருத்தவர் இருக்றாரு அங்க அந்த சைடு ஆமா அவர் எப்பப்பாரு சப்பாத்தி இங்க வந்தாலுமே ரோட்டி சுடலையா ரொட்டி சுடலையான் கேட் டு இங்க பாருங்க மாமா அதெல்லா‌ இங்க பண்ண முடியாது எப்ப பாரு சப்பாத்தி சப்பாத்தின்ட்டு இருப்பாரு ஆமா அது பழகினவங்களுக்கு அப்டியே பழகிரு நமக்கெல்லா வாரதுக்கு ஒரு தடவ ரெண்டு தடவ அவ்ள தா
ஆமா ம் நாங்க சப்பாத் திக்மே முன்னாடிலா அவ்ளவா நல்லா வராது இப்பெலாம் ரொம் பை இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் ஆய்சா அதால பழகிர்ச்சி
அதுவு அவங்க எப்டி அந்த இதுலயே கிச்சன்லயே அந்த இது தொடச்சு உட்டுட்டு அதுலேயே மாவ தேக் க்கிறாகல்ல ஆ மா கிச்சன் இதுலயே த இது பண்ணி இது பண்ணிற்றாங்க மாவு நல்லா தேக் க்கிற விதமே நல்லா ஸ்பீட இது பண்ணறாங்க இந்த ஃபுல் காலா பண்ணுவீங்களா
ஆ பண்ணுவம் பண்ண வேனா புல்கா தா மேக்சிமம் போடுவே ஆயில் ஐட்டம் வேண்டான் சொல்லி இதே ஃபுல் கா தா போற்றது ஆ இங்க இருந்தா வாங்கிட் போன ஒரு ஃபுல்கா இது வாங்ட் போய் வச்சிருக்கே ஆ பண்ணிற்றது எப்பயா ன்னா வந்து அவங்க நான்வெஜ் செய்யும்போது மட்டு இவங்க இறால் ஏதாவது வேற மாரி கேப்பாங்க ஆ அவுங்களுக் சைடிஷ் புடிக்கலா அந்த மார்ரு இருந்துச்சுன்னா நெய் போட்டு கேப்பாங்க அப்போ நம்ம நெய் போட்டு இந்த டால்ல்லா வெக்கும்போது நெய் போட்டம்னா நல்லா இருக்கு
ஆ ஆ ஆமா சப்பாத்திலுமே சாதாரணமா இப்போ பசங்களுக்கெல்லா நா குடுக்கும் போதுமே வந்து சப்பாத்திக் நெய் போட்டு குடுக்கறது ஒரு நல்ல ஃபுப்ஃபுன்னு வருதே நல்லா நல்லா வருது ரெண்டு பக்கோ நல்லா நெய் தடவி போட்டா அது ஒரு ஃப்ளேவர் நல்லா தா இருக்குது சப்பாத்தி சாஃப்ட்டா ஆ ஆமா பா
தேக்கிற்துமே கோல் ரவுண்டாவு தேப்பாங்க இன்னொன்னு வந்து இந்த சி ஸ்கூலுக்குல்லா பசங்கள்க் கொடுக்கிறதுனா ஸ்கொயரா தேப்பாங்க மடிச்சி மடிச்சி மடிச்சி மடிச்சி உள்ள லேயர்
ஆமா ஆமா லேயர் சப்பாத் சே ஆமா ஆமா ஆமா ஆமா ஆ
உனக்கும் மேக்சிமம் ப்போ ஒர் நாளு மாத்தி மாத்தி குடுத்துருவே சப்பாத்தியு குடுத்துரு ஒரு நாளைக் கு கிரேவி எதாவ்து வச்சு நைட்டு கிரேவி வெப்பே இந்த இந்த ஐட்டம்னா எறங்கு பன்னீர் மட்டர்
ஆ
சன்னா அந்த மாரி ஐட்டம்லா சாப்புடுவாங்க வருசையா ம் எல்லாருமே ம் வேற ஒவ்வொர் டைம் காயுமே எடுத் த்துப்பாங்க சப்பாத்தியோட சப் சப்ஜி காய் மட்டுமே கூட எடுத் ஆ கேப்சிகம் ஆ அந்த இதெல்லா செய்வாம வெண்டகாவுமே வெங்காயம் ஆ தக்காளி அதெல்லாம் வனக்கி கொஞ்சம் மசாலா நம்ம போற்றோம்ல மசாலா சாம்பார் பொடி இல்லேன்னா சாம்பார் பொடி போட்டா நல்லா கொஞ்ச டேஸ்ட்டா இருக்கு பிளைன்னா நம்ம இங்க ஊர்ல எல்லா சமைக்கிறது பாத்தீங்ன்னா பிளைனா தா சமைப்பாங்க வேற எதுவு பிளேவர் சேத்துக்க மாட்டாங்க
ஆமா ஆமா மஞ்சத்தூளு உப்பு மட்டும் போடுவோ நம்ம ஆ
தூள் போடுவோ அது கொஞ்ச டேஸ்ட்டு வேற மார்ருக்கு
ஆ ஆமா ஆமா இப்ப கூட இந்த விளம்பரத்துல கூட ஒரு மசாலா விளம்பரம் கூட வந்துச்சுல இந்த மசாலா தூவுனா கொஞ்ச டேஸ் டியா இருக்கு அப்டின் டேஸ்டி மசாலா அப்டின் சொல்லிட்டு அத தூவிட்டு எந்த பெரட் ட்டல எந்த இது ஃப்ரையா இருந்தாலு கொஞ்ச மசாலா போட்டுக்கங்க ஃப்ளேவர் கொடுக்கு அப்டி டின்ட்டு ஆமா ஆமா
ம அது மாரி இவங்களுக்கெல்லலா கொஞ்ச சிக்கன் டேஸ்ட் புடிக்கு நா கரம் மசாலா சேப் கரம் மசாலா விட இந்த சிக்கன் மசாலான் தனியா விக்கும்ல அது வாங்கி சேத் த்தனா வந்து கிரேவி கொஞ்ச நல்லா அந்த ஃபிளேவர் வந்துரு அந்த நான்வெஜ் ஃபிளேவர் வந்துரு நல்லா சாப்டுவாங்க
ஆமா ஆமா நா முன்னாடி எல்லா பிரியாணி பண்ணும் போது பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல அரச்ச மசாலா அந் அதா போடுறது இப்ப பசங்களுக்குமே வந்து அத கடையில அந்த பிரியாணி மசா சாலான் வாங்கி அந்த அத அத போட்ட தா அந்த ஸ்மெல் அந்த பிரியாணி ஸ்மெல் வ ருது பிரியாணி ஸ்மெல் வருது அப்டின் சொல்ட்டு சாப்புறானுங்க அந்த மா அம்மா பிரியாணி பவுடர் போடலையான் கேக்குறா அத போட்டாதா அந்த சமைக்கும் போது அந்த ஸ்மெல் வருது
து அப்பதா பிரியாணின் சாப்பிடுவாங்க இப்ப நம்ம இருக்கும் நம்ம அம்மா செய்யும் போதெல்லா அப்படில்லா இல்ல இல்லங்
ம் ஆமா ஆமா ஆமா நம்ம அம்மா செய்யறது வந்து என்ன ஒரு தக் காளி சாதோ இந்த அளவுக்கு பிரியாணி நம்ம வீட்ல செஞ்சாங்களா
இல்ல இல்ல அது இப்ப ஏ ஏமயனுக் எனக்குலா இந்த பிரியாணி புடிக்காது இந்த ஹைதராபாத் ஸ்ரயில லே லேயரா இருக்கு ஃபஸ் ஒயிட் கலர்ல இருக்கணு அப்பற மசாலா இருக்கணு அப்பற ஒயிட் ரைஸ் இருக்கணு அதுக்கு மேல சிக்கன் பீஸ் மசாலா இருக்கணு அதுக்கு மேல கலர்ஸ் மூணு கலர்
அடேங்கப்பா நீங்க செய்வீங்களா
செய்வங்க அவனுக்கு மட்டு செஞ்சு குடுக்குறது இவங்க பெரியவங்களுக்கு எல்லா புடிக்காது அவ்ளவா ஆ அவனுக்கு மட்டு பீஸ் அதிகமா சாப்ட மாட் டா ஒரு நாலு பீஸ் மட்டு போட்டுட்டு நல்லா செஞ்சம்னா அதுக்கு புடி அதுக்குன்னா அங்க ஒரு ரைஸ் விக்குது தனியா நீங்க எப்டி இங்க சீரக ச சம்பா ஃபேமஸ்ங்கீரிங்க அது மாதிரி அந்த பிரியாணிக்கு அ லோக்கல் அரிசின் ஒண்ணு விக்கு அ பாஸ் மதியிலயே வேற மாரி இருக்கு கொஞ்சோ வெரச்ச மாரி இருக்கு ட்ரையா இருந்தா தா இவங்களுக்கு புடிக்கு இங்க ஊர்ல எல்லா பாத்தீங்கன்னா கொஞ்ச இதா இருக்கணு கொலைவனா இருக்கணு ஆமா எங்க பெரியவங்களுக்குல்லா அப்டிதா எறங்கு இப்ப இவங்க அப்பாக்கு பையனுக்குல்லா அப்டி இருக்கக்கூடாது ரைஸ் தனித்தனியா உதிரி உதிரியா இருக்கணு
ஃப்ரைட் ரைஸு எல்லாமே இந்த ஃப்ரைட் ரைஸில சாப்ட்டு சாப்ட்டு பழகி
அ இவங்க ஃப்ரைட் ரைஸ் மே அவ்வளவா சாப்ட மாட்டாங்க ஆனா பிரியாணியு அந்த ஊர்ல அப்டிதா இருக்கு
ஆ சேரி சேரி அதாது பானிபூரி
காலியாயி வந்துறு
அ இந்த பானிபூரி எல்லா செய்வீங்களா
அதல்லா செஞ்சுவங்க வீட்லயே அந்த கோல் மட்டு வாங்கிட்டு வந்து வச்சுப்ப பூரி மட்டு வாங்கிட்டு வந்து வச் ச்சுப்ப மீதி உள்ள வைக்கிற மசாலா பானி அந்த தண்ணி எல்லா நா நாங்களே ரெடி பண்ணிருவோ அ
நாங்களுமே ஒரு தடவ ட்ரை பண்ணிருக்கோ ட்ரை பண்ணிட்ட ஆனா பெரிய வேல மாரி ஐயோ பெரிய வேல மயா இருக்கு க்கு வேணா ஆமா எதுக்கு ஏ அப்டின்ட்டு வேணா அப்டின்ட்டு
மேம் இந்த உருளக்கிழங்கலா மத்தியானோ சமைப்போம் இல்லங்க குழம்பு பயிரு ஏதா வப்போம்ல்ல சாய்ங்காலம் எதுக்கு வப்ப அப்பயே அதோட சேர்த்து த்து வேக போட்ருவ அது தனியா தெரியாது அதுல அது ஒரு ஒறால் ஒண்ணு மட்டு போட்டு ரெண்டு மட்டு போட்டு செய்யறதுனால கஷ்டோ
அ
வேக வச்சி எடுத்துட்டு மசாலாலா பண்ணிருவ சட்னி எதுக்கு மீன் புதினா அம்மா அது என்னது கொத்தமல்லி சொல்லுவேல்ல கொத்தமல்லி சட்னில்லா புடிக் அவனுக்கு அது இந்த புளித்தண்ணி ஆனா எங்க ஊர்ல ஸ்டீட்டுக்கு ஸ்டீட்டுக்கு இருக்குங்க
ஆமா ஆமா ஆமா இங்கேயுமே ரொம்ப இருக்கத்தா செய்யுது பானிபூரி எல்லா எடத் க்ளையுதா இருக்குது பானிபூரி இந்த இந்த இது ஆமா என்னத்த நாம தா எம் எம் பொண்ணு பாத்துட்டா வாங் குடுங்க வாங் குடுங்கம்பா இல்ல அதெல்லா வாங் சாப்புடக் கூடாது அது என்ன தண்ணியோ அப்டி இப்டின் சொல்லிட்டு இது பண்றது வேணா வேணா
வீடல வெளியில வாங்கி குடுக்க அலோ பண்ண மாட்டாங்க அவ்ளவா என்னைக்காவுதுனா ஒரு நாளைக் விட்ருவாங்க நீ முடுஞ்சலவுக் வீட் வீட்லயே செஞ்சி குடுத்துரு அப்டிம்பாங்க அந்த தண்ணி லா ரெண் நாள் வச்சிருந்தா நல்லாருக்காது புளி தண்ணில்லா வச்சிருப்பாங்க அதனால மேக்ஸிமம் வெளிய இல்ல வரமாட்டோ எப்யாது அவுட்டிங் போனாதா இந்த பார்க் அது மாரி போவோ அப்ப வளையாண் ண்டு வரும்போது எனன டார்ஜர் பன்னிட்டு வர்ரது
எனக்கு இந்த மசாலா பூரி ரொம்ப புடிக்கு பொதுவாவே மசாலா பூரி புடிக்கு ஆமா அது சூடான மசால சேரி எப்பயாது போவயலா சாப்புட்டுக்கலா ஒண்ணு தப்பு இல்ல ஹைஜின் கடையாது அப்டி இப்டிம்பாங்க பரவாயில்ல இருந்தாலு பரவாயில்ல எனக்கு இது புடிக்கு வெளியில இதுல உக்காந்து ரோட் கடை யிடையில உக்காந்து
அதுவு அப் சுட சுட எல்லாரு சாப்புடும்போது பாக்கும்போது நமக்கே ஒரு டெம்ட் ஆயிரு
ஆமா ஆமா ஆனா எப்பயாது அவ்ளதா ஆமா நம்ம என்ன எப்ப ரெண்டு மாசத்துக் ஒருக்கா ஒரு மூணு மாசத் துக்கு ஒருக்கா தான ஆம்மா அ சேரி சேரி ம் நீ இப்போ நீங்க இனிமே தா செய்யணுமா
ஆமா மதியனத்துக்கு இனிமேல் தா கொஞ்ச சூடா பண்ட்டு எல்லா ரெடி பண்ணி வச்சிட்ட செய்றது மட்டு இனிமேல் செஞ்சா போதும் ம்
அ பைய என்ன பண்ணறாப்ல டிவி பாக்றாரா என்ன பண்றாரு
இல்லல்ல டிவி பாக்கல இப்பதா இங்க வந்துட்டோம்ல்ல வெயில் தாங்க முடில அதனால காலையில ஒரு குளியல் சாயங்காலம் ஒரு குளியல் அதா இப்ப குளிக்கறகாக போயிருக்காங்க
ம் சே
டப்பு இருக்கு இங்க பாத் டப்பு இருக்குமா அதுல உள்ள உக்காந்துகிட்டு அது ஒரு மண் நேரோ ஆகு உக்காந்து குள்ச்சிட்டு வர்ரது
சேரி சேரி ஏ மக என்ன பண்ணுவானா இங்க ஓர்ஸ்சு செடிக்கு அடிக்கிறக்கு ஓர்ஸ் தண்ணிய எடுத்துக்கிட்டு செடிக்கி ஊத் பிரேம்மா நானு குளிக்கறேமா சொல்லி ரெண்டு சேந்து தண்ணிய எல்லாத்தையு ஊத்திக்கிட்டு ஓர்ஸ் தண்ணிய ஃபுல்லா ஊத்தி அடிச்சி குளிச்சிட்டு வரு அது அப்டிதா பண்ணு ஆமா
நறையா ரோஸ் செடி அது மாரி வச்சிருக்கீங்ளா இல்ல எப்டிங்க
ரோஸ் செடி மாதிரி வை க்கில மரோ இருக்குது வாழ மரோ இருக்குது பலா மரோ இருக்குது மாமரோ இருக்குது ம அப்றோ அந்த செம்பருத்தி செடி கொஞ்சோ கீர வச்சிருக் கே கனகாம்பரோ வச்சுருக்கே
அ
கருவப்ல மரோ ஆமா சுண்டக்கா மரோ இருக்கு
மாமரம்ல்லா இருந்தா இது காத்தெல்லா நல்லா கொஞ்சோ ஓரளவுக்கு வரு வெளில ம்
அ மரோ இருக்றதுனால எங்களுக்கு கொஞ்சோ வெக்கயே தெரியாது வெயில் காலத்துலயுமே வெக் வெக்கயே தெரியாது வெளிச்சமாவு இருக்காது வீடு பாத்தீங்கன்னா மரத்த வெட்டிட் வெட்ட ரொம்ப வெளிச்சமா வெயில்ருக்கு உள்ள ஆமா மரோ இருக்றதுனால ஓரளவு க வீடே வந்து கொஞ்சோ இருட் டாதாருக்கு ஆமா இருட்டாதாருக்கு வெக்கயே இருக்காது இந்த ஃபேன் போடாம இந்த இருக்க முடியுதே இல்லாட்ன்னா ஃபேன் போடாம இருக்க முடியா
இருக்க முடியாது அ
ஆமா நா தா சொன்னேல்ல ஆ
த்தா இருந்தாலுமே காலைல டைம்ல நமக்கு வெளிச்சோ பட் அத அது தெரியாது லைட் போடுற மாதிரிதான் இருக்கும் பகல்லயே கொஞ்சம் கொஞ்சம் லைட் போட்டு யூஸ் பண்ற மாதிரிதான் இருக்கும் மூணு மணிக்லாவே கொஞ்சோ கிளைமேட் மாறுன மாரி மழ வர மாரி ஆச்சுன்னா வீட்டுக்குள்ளே இருட்டா இருக்கமார்ருக்கு இத்தனைக்கு நறைய ஜன்னலா வச்சுட்டுருக்கோ முன்னாடி டோரு பின்னாடி டோர் ஓப்பன்ல தா இருக் கு அப்டிலா வச்சுமே அவ்ளோதாருக் கு கிளைமேட் மழ வர மாரி ஆச்சுன்னா நமக்கு லைட் போட்ற மாரி தா இருக்கு
ம் ஆமாம்மா ஆ ஆமா நமக்கு அதானே வேணு அந்த கிளைமேட்ல இருக்றது தா கொஞ்சோ நல்லா இருக்
ஒங்ளுக்கு இதெல்லா சொல்றத பாத்தா வெளையாடுறதுக் கொஞ்சோ நல்லாவு இருக்கு பிள்ளைகளுக்
அதெல்லா சுத்தி சுத்தி வெளையாடுவாங்கே வெளையாடுறதுக்ல்லா நல்லா சுத்தி சுத்தி விளையாண்டுகிட்ருப்பாங்கே ஆமா எங்ளுக் குமே வந்து வீட்ல வந்து இப்ப டக்குன்னு தல சீவுன்னா கூட லைட்ட போட்டுட்டு தா தல சீவனு வீட்டுக்குள்ளல்லா அ ஆமா அ வீட்டுக்குள்ள கொஞ்சோ இருட்டாதா இருக்குது சேரி இதுக்கா நம்ம மரத்தெல்லா வெட்ட முடியாது இருக்கட்
அ அது இருந்தாலு இப்ப எங்க மரோ இருக் கு ஒரு காத்து கொஞ்சோ இது நல்லாதாருக்கு
ஆமா கா நாங்க மோஸ்ட்லி வெளில இது போர்ட்டிக்கோலே தா ஒக்காந்துருக்றது ஆமா எப்போமே ஆமா எப்போமே இந்த போர்ட்டிகோலேயே உக்காந்துட்டு காத்து நல்லா வருன் சொல்லிட்டு போர்ட்டிக்கோலே ஹோம்மர்க்கு போர்ட்டிக்கோலயே தா எல்லாம் பண்றது பாப்பாக்கு தல சீவுறது எல்லாமே போர்ட்டிக்கோதே
அ
ஆமா டிவி பாக்குறக்குதா உள்ள அ
ம் டிவி சீரியல்ஸ்ல்லா பாப்பீங்ளா இல்ல ஒங்க இது மாரி பாப்பீங்ளா
இல்ல சாதார்ண டிவி தா டிவி கனெக்ஷன் தா ஆமா ஸ்மார்ட் டிவிலா இல்ல அ
டுன் கேக்குறே சீரியல்ஸ் அது மாரி பாப்பீங்ளா இல்ல மூவிஸ் அது மாரி
அ சீரியல்ஸ்ல்லா ரொம்ப பாக்குறது இல்லப்பா ஆமா ஒரே ஒரு சீரியல் மட்டுதா பாப்பேனே ஆம்மா எனக்கு அ வேற சீரியல்னு பாக்க மாட்டே நீங்க
ஆ அப்பில்லா இல்ல எங்க வீட்ல ஓடிகிட்டே இருக்கு அப்ப எப்டி சொல்றதும் பெரியவுங்க இருக்காங்கில்ல அவர்னால ஓடிகிட்டே இருக்கு நம்ம கிச்சன வந்து கொஞ்சோ ஓப்பன் கிச் சனா எதாவது மெயின் சீன்னா மட்டு ட்டிப் பாத்துகிறது அது நல்லாதாருக் வீட்ல அதா சொல்லுவே இருக்கல்லியே ஒரு நல்ல விஷ்யம் பண்ணதுதா நியூஸ் எதாவது காலைல் நியூஸ் ஓடு எதாவது இம்பார்ட்டஸ் நியூஸ் னா அப்டி அப்டியே லைட்டா எட்டிப் பாத்துக்கிறது
ஆமா ஆமா அது நல்லதுதா நல்லதுதா
சிப் பலன் ஓடுமா அப்ப மட்டுப் லைட்டா எட்டிப் பாத்துக்கிறது அந்த மாரி வேணுங்கிறத மட்டுக் காதுல துணிக்கிறது
ஆ இவங்க அப்பாவுமே முன்னாடிப் பாத்தீங்கின்னா இந்த டி விப் பாத்துட் டு கால்ல எந்திரச்சோனே இந்த ராசிபலன் போடுவாங்க நா இப்போ வந்து காலைல எஞ்சோனே யாருமே டி விப் போடக்கூடாது அப்டினு இப்பதா மாத்தி வெச்சிருக்கே கால்ல எஞ்சோனே அது எதுக்கு ராசிபலன்லா கேட்டு கிட்டு இருக்கீங்க அப்டின்ட்டு டி வி யாருமே தொடக்கூடாது அப்டின்ட்டு காலைலப் போர்றதில்ல பசங்க அப்றோ ஈவினிங்தா அப்றோ ம் ம்
சேர் சேரி ம் அதுவுளுப் அதுகுளும் இப்ப கார்டூன் சேன்லே கொஞ்சோ இதாதான வருதுங் சவுண்ட்டு அதிகமாதா வர மார்ருக்குது ம்
டுன் சேனல் ஓகேவாதா இருக்குது அம்மா ம் ஒன்னு நம்ம பாத்தளவுக்லா இல்ல ரொம்ப பயங்கிரமாதா இருக்குது கார்ட்டூன் சேனல்
அதா சவுண்டாவேருக்கு நம்ம பாக்கும்போதெல்லா இந்த அனிமல்ஸ் வந்துப் பேசற மார்ருக் காம்ப்பாங்க பேர்ட்ஸ் வந்து இதுவன்ற மாரி சிங்கோ வந்து இது பண்ற மாரி அது மார்லாம் இப்ப வரவே மாட்டிகிதுங்
அ இப்போ இந்த டிஸ்ட்னி ஜூனி ஜூனியர்லப் பாப்பாய்ங்க இந்த சிங்கோ இந்த அ